ஹலோ
ஆ
எப்டி இருக்கீங்க எங்க வீட்டு்ல ரெண்டு நாய் இருக்கு
அப்டி நீ நாய் வளத்துருறியா
ஆமா
ஏயே
அது சும்மா வந்துச்சி ஒடம்பு செரியாம வந்துச்சி
அப்டியா நீ தா பாத்துக்கறீங்களா
ம்
ம்
ஒரு நாய் வந்து கருப்பா இருக்கு ஒரு நாய் வந்து வெள்ளையா இருக்கு
ம்
பக்கத்துல ஒரு பில்டிங் கட்டியிருக்காங்க இப்ப புதுசா
ம்
அந்த பில்டிங்ல எப்பவுமே ஒரு நாய் இருக்கு ஒரு சாண்டல் கலர்ல
ம் ம்
அந்த நாயி இப்ப அந்த நாய வெளிவே விட மாட்டாங்க எப்பவுமே அடைஞ்சுதா இருக்கு
ம்
எப்பயும் நாங்க அதுக்கு பிஸ்கெட் கூட போட்டிருக்கோ எங்க ஜன்ன ரூம் ஜன்னல் வழியா பாத்தா தெரியுமா சோ ஜன்னல் வழியே பிஸ்கெட்ட தூக்கி போடுவோ
பிஸ்கட் தா சாப்புடுமா
ம் சாப்புடு ஆது தெருநாய் மாரிதா இருக்கு பெல்ட்டுல்லா கட்டி அவுங்களுக்குன்ற மாரி வெச்சிருப்பாங்க
ம்
அந்த நாய் வந்து சின்னவயசுல வந்து அந்த பில்டிங்ல போட்டது அவ்ளோ சீக்கிரமா வளந்துருச்சி பிஸ் பிஸ்கட் தின்னு தின்னு அது இது போட்டு தின்னு நல்லா
ம்
இந்த நாய் என்ன பண்ணுச்சி ஒரு நாள் ஆ யாரோ ஒருத்தவங்க அந்த குடோன்குள்ள வந்து ஏதோ வேல செய்ய வந்தாங்க
ம்
வந்தப்போ தொறந்து உட்டாங்க அந்த நாய் இருக்கறதே தெரியல அவங்க பாட்டுக்கு சாத்திட்டு போயிட்டாங்க நாய் வெளியவேதா இருந்துச்சி
ம் அப்போ அப்போ உங்க வீட்டுக்கு வந்ததா
என்னது
ஆ அத சாத்திட்டு போனால உங்க வீட்டுக்கு வந்ததான்னு கேக்குறே
எங்க வீட்டுக்கு வரல எங்களோட செகண்ட் நாய் இருக்குல கருப்பா ஒரு நாய்
ம்
அந்த நாய் கூட அந்த நாய் கருப்பு நாய் வந்து எப்டின்னா ஏய் எந்த நாய் பாத்தாலு பாத்த அந்த செகண்ட் ஃப்ரெண்ட் ஆயிரு ஆனா வெள்ள நாய் அப்டி இல்ல பாத்து
நல்லா வெளையாடுமா
ம் வெளையாடும்னா நல்லா ம் வெளையாடுன்னு இல்ல நாங்க அதுக் கூடல்லா போ மாட்டோ அதிகமா அததுமா வெள்ளநாய் எப்டின்னா ஒரு சே சேர்றதுக்கு ஒரு நாலஞ்சு மாசமாச்சி ஆயிரு
ம் ம்
பூ நல்ல சண்ட அதும் அதுகிட்ட சண்ட போட்டு அந்த மார் தா சேரு
ம்ம் அவங்க அந்த வெள்ள நாயு கற்பு நாயு ரொம்ப க்ளோஸா பழிர்ப்பாங்ளா
ரொம்பல்லா க்ளோஸ் இல்ல உ பட் ஃபஸ்ட் எல்லா ரொம்ப முறைப்பா கய் தின்ன வந்தா கடிக்க வருவா
ம்
பட் இப்பல்லா அப்டி இல்ல
ம்ம் ரெண்டுமே உங்க வீட்டுக் முன்னாடிதா படுக்குமா வீட்டு உள்ள வருமா
வீட்டு குள்ள வராது வீட்டு முன்னாடி படுக்கு இல்னா ரோட்ல படுத்துட்ருக்கு
ம் கூடு கட்டி வச்சிர்க்கீங்ளா
இல்ல இல்ல அது பாட்டுக் சும்மா
ஓ சரி அப்ப மழ வெயில் எல்லா வந்துச்சுன்னா
மழ வெயிலாந்ச்சா ஷெட்டு போட்ருக்கோ வீட்டு பக்கத்துல அங்க வந்து பைக் பக்கத்துல வந்து அ தூங்கி
ம் ம்
அங் வந் மழ பெய்யாது ஹ அதுக்கபோ ஆ அந்த நாய் வந்த் அந்த நாயி இந்த நாயு பாத்தா அப் அ பாத்த அந்த செகண்டே ஃப்ரெண்ட் ஆயிர்ச்சே
ஓ ச்சரி
ஃப்ரெண்டானதுக்கப்றமா ரெ உ அந்த புதுநாய்க் மேல கருப்பு நாய் வே வேல ஏறுது இது மேல அது ஏறுது என்னன்னமோ பண்ணுதுக
அப்ப பூனை இருக்கா பூனை இருக்கா
பூனைல்ல இல்ல பூனை எ வழக் ரொம்ப ஆச நாய் கூட வேண்ட பூன மதி இந்தா சொல்ற ஆனா நாய் போ மாட்டிக்கிதே
ம்ம்ம் நாய் வந்து பூனே பூனையு நல்லத்தா நாயும் நல்லத்தா நாய் வந்து வீட்டுக்காவலா இருக்கும்மொலே யாராச் வந்துச்னாலு பாதுகாப்பா ருக்கு
ம் விஜய் ஆயக்குமா ரெண்டு க அ இதோட கல்த்து அது கடிக்கிது அதோட கல்த்து இது கடிக்குது முதுகு மேல இது ஏறு
உம் வீட்டு வெக்ற எல்லாமே சாப்டுமா
அ அந்தம் எ ஃப்ரெண்டு ராய் வந்து அ கேரட்டு கேரட் வந்து ரொம் புடிக்கு அதுக்கு
கேரட் எல்லா திம்பா வெஜிடபிள் தானே
ஆ எ ஃப்ரெண் நாய்க்கு வெஜ்டெபிள்ஸ் கே ஃப்ரூட்ஸ் அந்த மாரில்ல சின்ன வயசுலது குடுத்து பழகிட்டாங்க அதுதுது இந்த கடைல வாங்குன புசு புசு நாய் இருக்குல்ல
நோ
அந்த மார் நாயி சின்ன வயசுல இந்தே குடுத்து பழக்கிட்டாங்க
அ மீட்ட மீன் அதெல்லா வேண்டா
இந்த நாாய்க் ஃபேவ்ரெட்னா கேரட் தா
ஓ சரி
கேரட் எங்க்யோ வச்சிந்தாங்கன்னா ஏறி ஒழு ஒல் இது திருடி தின்னுமாமா
கேரட்டா
உம் என் ஃப்ரெண்டு ஸ்னிக்கா கேட்டு திருடி தின்னுமாமா
ம் ஒ கா வில காஸ் கம்மிதா அத வளக்குறதுக்கு
ம் ஆனா எங்க நாய்க்கு வந்து கண்டிப்பா ஒரு நாளாச்சு நான்வெஜ் இருக்கணு
ம் நான்வெஜ்ஜு என்ன குடுப்பீங்க
நான் வெஜ் நா கறி செஞ்சுதா கறி அதுக்கு சத்துணவு போம்போது ஆறு ஆறு முட்ட கெடைக்கு
ம் செரி அதெல்லா அந்த அந்த அதுத்தா குடுக்குறது
ம் அதுக்குத்தா
ம் ம் பால் குடிக்குமா
பால் அதிகமா பா அதிகமா பால் குடுக்க மாட்டோ
ம் பிஸ்கட்டு பாலு பிஸ்கட்டு பாலு சேத்து குடுக்க மாட்டீங்களா
பஸ்ட்டுல்லா குடுத்துட்ருந்தே இப்பல்லா குடிக்கிறதுல்ல குடுக்குறதுல்ல காலங் காத்தால எந்துருச்சோன்னே அதுக்கொரு பேக் க்கட் பிஸ்கட்டு ஒன்றர பேக்கெட் பிஸ்கட்டு இந்த நாய்க்கு ஒன்ற பேக்கெட் பிஸ்கட்டு அந்த நாய்க்கு
ஓ ஓ செரி அப்பறோ காலையில ஃப்ரேக் ஃபாஸ்ட்டு
யாருக்கு எனக்கா
ம் இல்ல அந்த நாய்க்கி
அந்தா பிஸ்கட்டு் மதியானோ எதோ ஒண்ணு குடுக்கு எங்க அம்மா
ம் ம்
ஈவினிங் மதியானோ குடுத்தா குடுக்கு இல்ல விட்டுரு ஈவ்னிங் வந்து நா சத்துணவு கொண்டு வருவே
ஆ
அது நாய்க் குடுத்துரு
ம்
நைட்டுக்கு அதுமா அதே வச்சுக்கு
சேரி
இந்த அக்கா எனக்கு மட்டுந்தா இந்தக்கா எனக்கு மட்டுந்தா ஆறு முட்ட போடும்
ம் ம்
இந்தக்கா ஏ எனக்கு ஆறு முட்ட போடுதுன்னா நா வந்து லாஸ்ட் டைம்ல வரனா லாஸ்ட் டைம்ல வரும்போது நா வந்து குரூப்பா உக்காந்து சாப்புடுவே
ம்
அப்டின் அந்த அக்காவே நெனச்சுட்டு என்க் எனக்கு ஒரு ஆ ஃபஸ்ட்டு பதினோரு முட்ட போடு
ம்
இல்ல ஆறு முட்டதா குரூப்பா சாப்புடன்னு நெனச்சுட்டு முட்டைய வச்சுட்டு எல்லாத்துக்கு குடுத்துரும்மா அப்டின்னுவாங்க
பதினோரு முட்டேன்னா ப பத்து முட்டைக்கே எண்பது ரூவா ஆச்சு பதினோரு முட்டைக்கி எவ்ளோ காசாச்சு
ம்
அவ்ளோவு முட்டையு தருமா
ஆமா நா வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி சாப்புட்றே அப்டின்னு நெனைச்சு எல்லாத்தையு குடுத்துரும்மா அப்டி சொல்லி குடுத்துரு அது அந்த மாரி கதையே கெட் ல்ல அந்த அக்காவே யோசுருச்சு நா எல்லாத்தையு குடுத்து சாப்புடுறேன்ற மாரி
அவனுக்கு புழுங்கிய முட்ட புடிக்காதா
அ
புழிங்கின முட்ட புடிக்காதான்னே வேக வச்சு முட்ட
எனக்கு புடிக்காதுப்பா
ஒனக்கு என்ன எப்டி புடிக்கு
எனக்கு பாத்திங்னா ஆம்லேட் ஆஃப் பாயில் அது மாரிதா புடிக்கு ஆஃப்ஃபாயில் ஃபுல் பாயில்
ஓகே
அதுக்கம்மா அந்த பக்கத்துல இருக்க நாய் புது நாய் வந்து யாரொத்தங்க மாட்டி உட்டாங்க இ பி இ பி ஆஃபிஸ்ல இருக்க ஒருத்தோங்க வந்து மாட்டி உட்டாங்க அதா என்ன ப ஓனர் வந்து நாய புடிச்சிட்டு போயிட்டாங்க
எதுக்காக மாட்டி விட்டாங்க நாய் இருக்கு புடிச்சிட்டு போங்கன்னா
ம் ஆமா
ம்
அது யாரெல்லா பாக்குதோ அவுங்க பின்னாடியே போய் கொறைக்குது
ம் அவுங்க அம்மா ரொம்ப புடிக்குந்தான நாய்க்கு
ம்
எந்த எந்த நாய்க்கு புடிக்கு ரொம்ப கருப்புக்கா வெள்ளைக்கா
வெள்ளைய
அவ கருப்பு போவ மாட்டானா
போவா வெள்ளைய என்னென்ன பண்றான்னோ அதெல்லா அப்படியே பண்ணுவா கருப்ப
ஆனா நா அன்னைக்கு அங்க வந்த டைம்ல வெள்ள வெள்ள நாய் தா நம்ம கடைக்கெல்லா போன போது பின்னாடியே வந்துச்சே கருப்பு அப்ப இல்ல ஆனா இப்ப கருப்பு வருதா அப்படி
ஆனா இப்பெல்லா வெள்ளைய வந்து வெள்ளநா வெள்ளநாய் வந்து வரும்போது நாங்க எங்யோ போய்ட்டு வரும்போ மட்டுதா ஏதோ வாங்கிட்டு வரோன் சொல்லிட்டு வரும்போ மட்டு தா கத்து
ஓ
ஆனா கருப்புநாய் எப்டின்னா இப்ப நாங்க பக்க கொஞ்ச தூரோ இருக்கு கட கட வரியு வந்து எங்களுக் காவலிந்து திரும்பி வரும்போது திரும்பி வரு
ம் ஒனக்கு கருப்பு ரொம் கருப்பு அப்ப வெள்ள தா புடிக்குலியா ஆனா கருப்பு ரொம்ப குட் பாயா இல்ல வெள்ள ரொம்ப குட் பாயா
ம் வெள்ளையந்தா குட் பாய்
அப்டியா
ரெண்டு ரெண்டு நல்லது தா பட் வெள்ளையன்தா ரொம்ப செல்லோ
ம் ம் கடிக்கெல்லா செய்யாது கையெல்லா குடுப்பியா
ஓ நா எ எடைலல்ல கூடு கை குடுத்தே எப்ப கை குடுத்தாலு கை வெச்சாலு எ கை மேல கை வெக்கு
ம் ஷேக்கண்ட
அ
ஷேக்ஹான்டு குடு
ஷேக்ஹன்ட் இல்ல இப்ப கைய தூக்கி நா இங்க வெச்சன்னா என் மேல கைய வெக்கு
ம்
ம் ஆனா அ எப்ப பண்ணாலு அப்டி பண்ணு இப்ப எடைல கூட நா நெரைய டைம் பண்ண ஆனா எனக்கு வந்து வெக்க ஒரு பயோ
பாசமா பண்றது இல்ல அதுக்கு நெகமெல்லா விரிக்காது எனா நம்ம தான பாக்கறோ அத அதனால அது நெகல்லா விரிக்காது ம் இல்ல அது ஒன்னு பண்ணாது
ஆனா கருப்பு பக்கத்துல போனாலே அவ் அவ்னு கத்திட்டு ஓடிருவா
ம் ஆனா கொஞ்சோ பயோ ஜாஸ்தி
ம் எங்க அம்மா வந்து இந்த முட்ட இருக்குல்ல
ம்
முட்டையோட எல்லோ இல்லாம பாதிதா எங்க அம்மா குடுத்துச்சு அந்த கருப்பனுக்கு
ம் சாப்பில்லயா
இல்ல உக்காந்து அது அஞ்சு நிம்ஷோ வெச்சு தின்னுச்சு
ஏ ஆமா மஞ்சயில்லா மிட்னாலயா
இல்ல அவ எப்பவுமே நக்கி நக்கிதா தின்னுவா சோறு எ வந்து ஈவினிங் சோரு போடு ரெண்டுத்துக்கு என்ன என்ன பண்ணுவா மாசாட்டு அங்க போய் நின்னுருவ கருப்பனோட தின்னுருவ
ம் இந்த இடியப்போ ஆப்போ தோசலா சாப்டாதா
ம் ஹு அதெல்லா சாப்டாது சோறு தா
வெறு சோறு தா நைட்டுக்கு காலைலைக்கு மந்தியானத்துக்குயெல்லா
ம் லெமன் ரைஸ் இருக்கு தக்காளி சாப்பாடு இருக்கு ம்
அதுல்லா சாப்புடு
அது கூட முட்ட போட்டு சேஞ்சா முட்ட போட்டு குடுத்து அந்த முட்ட ஸ்மெல்லுக்கு சாப்டும்
ம் எனக்கு எ மக்களுக்கு பூன வளத்துறது ரொம்ப புடிக்கு எத்தன பூன இருக்குன் தெரிமா ஒரு அஞ்சு ஆறு ஏழு எட்டு சைஸ்ஸு இருக்கு ரெண்டு போஸ் போஸ்னு பெர்ஷியன் கேட் மாரி இருக்குறது அப்புறோ வந்து சாதா பூச்ச அந்த மாரி நறைய இருக் ஆனா சொல்லிட்டே இருக்க வளத்தலா ஒன்னு வளத்தலா ஒன்னு வளத்தலானு எனக்கு பயோ எனக்கு பிடிக்காது
நல்ல பூன
ஆஹ எனக்கு பிடிக்காதுன் நெனச்ட்டா பிடிக்காதுன் இல்ல பயோ அது எதுக்கு வீட்டுக்குள்ளலா அங்கி இங்கயெல்லா படுக்கு சோஃபா மேலே கட்டல் மேல அதெல்லா முடியெல்லா வரு அது எனக்கு புடிக்காது அதுல ஒரு பூன இருந்து அங்க இந்த ப்ரவுன் கலர்ல ஒரு ஆம்பள பூச்சுதா ஆனா அது வந் து எப்போ நாங்க தூங்கியெந்திரிக்க முன்னாடி கதவ தொறக்க முன்னாடியே அந்த நெட்டு ஃபெருன்ட்ல போட்ருக்கோம்மல்ல அந் நெட்ல ஒன்னுகு டைமா ஆ டைம் ஆ இரு நா இங்க ரெஸ்ட்ரூம் போய்ட்டு வந்தற்ற
ம்